ஹலோ ஆ‌ கேக்குதுக்கா சொல்லுங்க
கேக்குதாடா நல்லா இருக்கியா ஆ‌ நல்லா இருக்கேன்டா ஒண்ணு இல் லடா இங்க வீட்ல சித்தி பையனுக்கு தம்பிக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க
அப்டியாக்கா ஆ
ஆமாடா மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க செரி ஓகே இந்த சாரீஸ் எல்லா செலக்ட் பண்ணு அப்ப வந்து ஓகே அத செலக்ட் பண்ண அது வந்து என்னன்ன அந்த கலர் காம்பினேஷன் வந்து எப்டி எனக்கு சரியா இதாவல நீ இப்ப டரெண்டிங் என்ன கலர்ஸ் இருக்கு அதுக்கு மட்டு இல்ல அந்த சாரி ஃப்ளீடிங்லா எனக்கு அவ்ளோ எடுக்க தெரியாது ஓகேவா ஃப்ரீபிலிட்டிங் எடுத்து வச்சுடேன்னா ஈஸியா இருக்கு எனக்கு கட் டுர சாரி கட்றது ரொம்ப கஷ்டோ எனக்கு நா மோஸ்ட்லி சுடிதார்தா யூஸ் பண்ணுவே எதாவது இந்த ஒகேஷன்ஸ் வந்தா மட் டுதா சாரி அதுவு எனக்கு பிலிட்ஸ்லா அவ்ளோ எடுக்க தெரி அந்த லாஸ்ட் அந்தந்த அவுங்கல டென்ஷன்ல மார்னிங்ல எடு எடுத்துட்டு பங்க்ஷன்னுக்கு கிளம்புபோது ரொம்ப கஷ்டம் முன்னாடி எடுத்து நம்மல்லா ரெடி பண்ணி வெஸ்டா அப்டியே தூக்கி அப்டியே எடுத்து சொருகி போய்லால்ல அதா அந்த மாரி எதாவது இதுக்கு அவங்ககிட்ட கேக்கலான்னு சொல்லிட்டுதா கூப்ட்டேன்டா
ஆ ஓகேக்கா சாரீ எடுத்துட்டீங்களா வரீங்க
சாரி இனிமேல் தான்டா எடுக்கணு செரி ஓகே என்ன என்ன என்ன எனக்கு தெரியுல உனக்கு எனக்கு எந்த கலர் மோஸ்ட்லி சூட் ஆகுனு உனக்கு
ஆ ஐடியா இருக்கு நீங்க எங்க எடுக்க போறீங்க
நா ஷா இதுலதாப்பா போய் எடுப்பே போத்திஸ் அந்த மாதிரிதா போய் எடுப்போ
ஆ பாடி போத்தீஸ் கூட ஓப்பன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா
ஆமாடா இப்ப சொன்னாங்க நா இதுவரைக்கு அங்க போல நா ஆக்சுவலி டீ நகருக்குதா போயிருக்கே இங்க போனதுல அதை நீ சொன்னமாதி போய் இந்த வாட் ட்டி இப்டி பாக்கலானுதா இருக்கோ அங்க
அ அங்க குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு
அப்படியாடா ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லா எப்டி இருக்கு நீ போய் பாத்தியா
ஆ போய் பாத்தே ஆனா நா வந்து அது வந்த புதுசுல போய் பாத்தேக்கா
ஆ
வந்து அந்த அளவுக்கு இல்ல நா லாஸ்ட் டைம் பார்லர் போம்போது ஒரு கஸ்டமர் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவுங் க வந்து சொன்னாங்க இந்த சாரி அங்கதா எடுத்தே சாரி சூப்பரா இருக்கு மெட்டீரியல் பயங்கரமா இரு க்கு அப்டி சொன்னாங்க ஆனா ப்ரைஸ் பயங்கர ஹெவியா இருக்குன்ட்டு சொன்னாங்க
ஓ ஓகே ஓகேடா செரி அ
நீங்க ப்ரைஸ் மட்டு பாக்கலனா அங்க போய் ஒரு ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ்சு ஒரு மாரி கலர்ஸ் ரொம்ப அஸ்த டிக்கா வச்சிருக்கே சொன்னாங்க இந்த மாதிரி டிஃபரென்ட் கலர்லா இருக்குல்ல ஆயில் கலரு ரொம்ப நம்மளுக்கு தெரியா கலர்லா இருக்
ஆமா ஆமா என்ன நீ சொல்ல போனா எனக்கு வந்து பச்ச செவப்பு நீளோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸு நிறைய இருக்கு ஃபுல்லா
ஆ அது டார்க் கலர்ஸு
ஆமா ஆமா
ஆனா நீங்க சில பேர் ஒய்ட்டா இருக்காங்கன் சொல்ட்டு நா டார்க்கா யூஸ் பண்ணுவாங்க ஆனா அ தே அவுங்க வந்து லைட் கலர் போட்டாங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப எலகெண்டா ருப்பாங்க பாக்க ஒரு மாரி அ ரசிக்கிற மாரி இருப்பாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாடாதா
அப்போ நீங்க அந்த மாரி கூட
ஆமா என்கிட்ட நீ சொன்ன மே எல்லாமே டார்க் கலர்ஸாதா இருக்கு நீ சொன்ன மாரி இந்மாரி நா இந்த வாட்டி லைட் கலர்சா ப்ரிஃபர் பண்ணி பாக்குறே அப்ப கொஞ்சு எதாத் டிஃப்ரன்ஸ் தெரியுலா கண்டிப்பா
ஆமா ஏன்னா வந்து உங்குளுக்கு எ எப் பும்மே நீங்க டார்க் சூஸ் பண்ணோனா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒயின் கலரு சொல்லுவாங்க பாட்டி வ் கிரீனு இது வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க யாருமே ஒயின் கலரு பா எப்போ பிள் தனியா இப்போ பேபிள் பேபிள் சொல்லி அது நல்லா போயிட்ருக்கு ட்ரெண்டு்ல ஆனா நீங்க அது வெச்சு போட்டீங்ன்னா அந்த பே பிள் உங்குளுக் வந்து ஒரு மாதிரி இருக்க மாரி இருக்கு கலரு மா மாறி போயிடு
ஓ செரி செரி அ அ
அப்போ நீங்க வந்து நீங்க டார்கா எ மேபி டார்க்கா நீங்க எடுக்குணு நீீங்க ஃபீல் பண்ணீங்கன ஒயின் கலரு பாட்டில் க்ரீனு அதெல்லா உங்களுக் சூ
செரி ஓகேடா ஓகே அ
அந்த மாரி ட்ரை பண்ணி இது நீங்க லைட் கலர் போனீங்கின்னா உங்ளுக்கு லைட் கலர்ஸ் பாத்தீங்ன்னா இந்த ஆனியன் கலரு அந்த மாதிரி சொல்வாங்க ஆனியன் கலர் அதுக்கப்புறோ வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேட் பேபி பிங்க்கு இல்லாம ஒரு பிங்க் ஷேட் லைட் கலஸ் நீங்க நா உங்குளுக்கு போட்டோஸ் அனுப்புறே அப்போ உங்குளுக் ஒரு க்ளாரிட்டி கெடைக்குல அந்த கீழப் வந்து நா போட்டு அனுப்புறே என்ன நேமுனு எனக் செர்யா நேம் தெரியில
செரி செரி ஓகேடா ஓகே அ
டார்க்லனா அது இப்ப ரஸ்டட்ன் சொல்ட்டு ஒரு சேரிக்கா ஃபுல்லா பாத்தீங்கின்னா இந்த க்ராமத்து ஸ்டைல பண்றாங் பாத்தீங் ந மேக்கப் ஷூட்ஸ்லா ஆக்சுலா அது ஆரஞ்ச் கலர் தா அந்த ஆரஞ்சு கனகாம்புர கலர்
அ ஓ செரி அ ஆ
அதுதா போய்ட்டு ரஸ்டட் கலரு ரஸ்டட் சேரீ ரஸ்டட் சேரி சொல்ட்டு ட்ரெண் பண்ணிட்ருக்காங்க அதுதா இப்போ
ஓ அப்போ ஓல்ட் இஸ் கோல்டு மாரி இப்போ அம் முன்னாடி பழைய கால்த்து கலஸ் இதா இப்போ புதுசா ட்ரெண்டிங் மரி காம்ச்சுட்
ஆமா அதுதா அதுதா ரெஸ்டட் சேரியதா அவுங்க என்ன த அந்த அ கனகாம்புர கலர் தா ரஸ்டடு ரஸ்டடுன்டு ரொம்ப பாப்புலர் பண்றாங்க நீங்க அ துவு நீங்க உங்க டோனுக்கு அதுவு ரொம்ப நல்லாருக்கு
செரி ஓகே ஓகேடா செரி
இப்போ நீங்க சேரி மட்டு நீங்க வந்து என்ன கலர் எடுக்குறீங்ளோ எடுத்துருங்க அது கேட்டு ஃபிட்டிங் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து நல்லா லோ நெக் போடுவீங்ளாக்கா பின்னாடி
லோ நெக்கு ரொம்ப லோ வெக்க மாட்டன்டா ஓரளவுக்கு தா அது பின்னா பின்னாடி ஊக்கெல்லா தை க்க மாட்டன்டா எனக்கு அதெல்லா புடிக்காது ஃப்ரெண்
ஓக் அ ஓகேக்கா ஓகே அ பா ருங்க ப்ரின்சஸ் கட்டு சொல்லுவாங்க அதுலியு நீங்க கேக்குற இருக்கு பட் அது நல்லாருக்கு ந நல்லா ல் லோ நீங்க எடுக்கிற சேரி டிசைனர் சேரி எட்க்குரீங்கன் வெச்சுக்கோங்களே லோ நெக்கு யூஸ் பண்ணிக்கோங்க
ஓ செரி ஓகே
ட்ரை பண்ணுங்க அதே மாரி சில பேரு வந்து பேக் லோ நெக் கேப்பாங்க ஃப்ரெண்ட்ல வந்து கொஞ் தூக்குன மாரி வெப்பாங்க சட்ட மாரி ஆனா வந்து ஒ ச ப்ளவுஸ் பொற்த்த வரிக்கு நா ஆக்சிலா வந்து ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் வந்து இன்னாடா ப்ளவுஸ் இவ்ளோ அழகா தெக்கிறீங்க அப்டின் பாத்தீங்ன்னா அ ஒரு மேமு இருக்காங்க இ ஆக்டரஸ் தா அவுங்க
செரி ஓகே
இந்த ஆக்ட்ரஸ்ஸோட பிளவுஸ் பாத்தீங்கன் வெச்சிக்கோங்களே சம்ம எலகென்டா தெப்பாங்க நம்ளுக் இப்ப உங்ளுக் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்ளா தெரியாது நா நோட்டீஸ் பண்ண இப்போ அ ஷோல்ட்ருக்கி ஷோல்ட்ர ராண்ட ஒரு எல்லா பிளவுஸு‌ வெந்தீங்ன்னா ஷோல்ட்ரு கிட்ட அந்த கேவ் தெரியு அப்டியே அது மூட்ற மாரி
அ அ அ அ
அந்த அந்த ஒரு சர்க்கிள் தெரியு அந்த நெக்கு தெரியு
ஆமா ஆமா
அந்த கட்டிங் குத்துட்ருப்பாங்க நா சேரி கட்டம்மோதே ஒரு இவ்ளோ தூரோந் தா கட்ட களோஸ் ஆவுது அப்டி நம்ள அந்த கட்டிங் தெரியு அந்த ஆக்டர் மட்டு அந்த கட்டு தெரியாது என்னா அவ்ளோ டீப் லோ நெக் குத்துருப்பாங் கீல் வெரிக்கு
ஒ ஓகே ஓகே அ
சேரிவோட ஸ் அந்த அந்த ஸ்ட்க்சரே மாற் றிடு அந்த மாரி கொடுத்தானா இங்க ஒன் சைடு விட்டாலு செரி டபுள் ச அ அந்த ஃபிளீட் வெச்சி மடிச்சி கட்னாலு செரி நல் லாருக்கோ
ஒ செரி ஓகே ஓகேடா
சில பேர் என்ன பண்ணுவாங்க சாரில இன்வெஸ்ட் பண்றத பிளவுஸ்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க
ஆமாடி நீ சொன்ன மார் கரெக்டாதா சாரி ரொம்ப கம்மி ரேட்டதாருக்கு ஆனா ப்ளவுஸ் வந்து ரொம்ப பாக்க ரொம்ப ரிச் ச்லுக்காருக்கோ
ஆமா அந்த மாரி சிலப்பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது அதுவு உங்ளுக் ந நீங்க நீங்க பிளவுஸ் ஸ்ஸே கார்னர் பண்ணீங்கன்னா நீங்க பிளவுஸ் ரொம்ப பெரிய ஆரி ஒர்க்கு டிசைனிங் ஒர்க் கிளாத் ல்ல அத தெக்குற விதோ நம்ப பாடி டைப்புக்கு ஏத்த மாரி தெக்கணு அவ்ளோதா விஷ்யோ
ஆமா எனக்கு அந்த ஆரி ஒர்க் அவ்ளோ பிடிக்காது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டொனல்ல அதெல்லா மெயின்டெய்ன் பண்றதுக்கு மெ மெய்ன்டெய்ன் பண்லா அது போயிரு நெஸ்ட் டைம் ரியூஸ் பண்ம் போது ஒரு மாதிரி இருக்கு
ஆமா கா ஆமா அத்னாலதா நீங்க நீங்க வந்து ஒரு நா என்ன பொறுத்த வெரிக்கு சஸ் அ கேட்டீங்ன்னா ரெ அ ரொம்ப பிளேன் சேரி பட் நல்ல டா ஒயின் கலரோ இல்ல டார்க் கலரோ எடுத்துக்கோங்க ரொம்ப டிசைனிங் ஒர்க்லா வெச்சி ஜகு ஜிக் குன் வேணா நீங்க ஒரு பிளேன் சேரி அ நல்லா நீங்க நா சொன்ன மாரி லோ நெக் வெச்சி பிளவுஸு ஒரு லைட் பஃப் வெச்சி இல்லல பஃப்ஃபு உங்குளுக் கம்ஃபர்டபளா இல்லன்னா நல்லா ஒரு அ ஒரு உங்ளுக் ஒரு த்ரீ போர்த் ஹண்டு பின்னாடி ஒரு போ வெச்சி ஸ்டிச் நல்லா அ ஸ்ட்ரிப்பா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ட்டு நீங்க அது ஒன் சைட் விட்டாலு ஓகே இல்ல பிளீட் நம்ப பிளீட் எடுத் து குடுப்போங்க ப்ளீட் ரொம்பலா இல்ல காஸ்ட் கம்மி தா கா நீங்க சு நீங்க நல்ல பட் நீங்க சேரி மட் டு எடுத்துட்டுவாங்க நா அத நல்ல பட்ஜெட்ல உங்ளுக் ப்ளீட் பண்ணி வாங்கி குடுத்துற்ற
செரி ஓகேடா எனக்கு ஃபீளீட்ஸ் தாண்டா எனக்கு அது எடுக்கத் தா எனக்கு வராது நானு பாப்ப பட் ஆனா அரிபரியா போறத இந்த பசங்களா அதும் மிங்கிள் விஷயோ என்த் தெரியுமா பசங்கள எல்லா கேரி பண்ணி பைய அப்பதா தூக்க சொல்வா தூக்க சொல்லும் போது சேரி ஒரு பக்கோ நா கெட்றதே சூப்பராருக்கோ இவ வேற தூக் க இனி இன்னி ஒரு பக்கோ‌ வந்துரு அந்த சேரி
அப்றம் பிளீட்ஸ் எடுத்ருவோ நீங்க வந்து நீங்க என்ன சேரீனா எடுங்க டிசைனர் சேரி எடுக்காதீங்க டிசைனர் சேரி பிளீட்ஸ் வெச்சா அந்த நீங்க காஸ் குடுத்து எடுப்பீங்க பை கே பை தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்டு காஸ் குடுத்து எடுப்பீங்க அது ஒன் சைட் விட்டாத அந்த டிசைன் தெரிது அதா அதோட ஒர்த்து அதிகமா தெரியு
ஆமா கண்டிப்பாடா அது எனக்கு அவ்ளோ சு செட் ஆவாது நீ சொன்ன மாரி எனக்கு எனக் கு வந்து எப்டி தெரிமா எனக் கொஞ்சோ அ துணி வந்து கொஞ்சோ திக் காருக்க மாரி வேணு திக்காருக்கன்னா அப்ப எந்த மாரி வாங்கணு
ஆனால சட்டில்டா ஒரு உங்ளுக் சில்க் சேரி மாரி நீங்க எக்ஸ்பெட் பண்றீங்க அதானக்கா
ஆமா எனக்கு இந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க கூடாது ஓகேவா அப்புறம் வந்து டிசைன டிசைன வந்து அது வந்து சொல்லப்போனா அது மெயின்டென் பண்ணக்கு தெரியாது அப்புறம் என் பசங்களுக்கும் அது என் பையனுக்கு வந்து அது கொஞ்ச குத்துற மாதிரி
கன் கன்பர்டபிளா இருக்கும் ஆஹ்
அதனால வந்து நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்த லைட் வெய அதே டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இந்த துணி வந்து நம்ம பாடியில போட்டா அப்படின்னு ந்கிற மாதிரி
ஆஹ் அப்போ டிஷ்யூ சில்க் சோரீ இருக்குக்கா அது வாங்கிக்கோங்க அது நல்லா இருக்கும் உங்களோட பாடியுமே அது வந்து ரொம்ப சாரீ கன சில பேர் ரொம்ப குண்டா தெரியல னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி தெரியாது உங்களோட உடம்போட உடம்ப கடபு ஒட்டி இருக்கும் சாரீ அப்ப நீங்க பிளவுஸ் நல்லா திக்கா கொடுக்கும் போது உங்களுக்கு பிளவுஸ் பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண நீங்க கஷ்டப்படுற மாதிரி பாப்பாவும் தூக்கிக்கலாம் நடக்கவும் முடியும் வேலையும் செய்ய முடியும்
ஓகே ஓகேடா சரி சரி
டிூ சி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் காஸ்ட் கம்மியா த்து அதது நீங்க வியர் பண் நீங்க அத பார்த்து கபர் உங்களுக்கு ஒத்து உழைச்சதுன்னா நீங்க நீங்க ஐா ஐ காஸ கூட எடுத்து பண்ணிக்கலாம்ல
ஆமா கண்டிப்பா நான் இதது வரைக்கும் டிஷு நீ சொன்ன அந்த டிஷு சில் சார இது வரைக்கும் எடுத்தது இல்ல ஃபுல்ல ஆல்மோஸ்ட் சில்க் சாரியா தான் இருக்கு எங்க்கிட்ட எல்லாமே பட்டுதுான் அது வந்து சொல்றமா வெயிட்டா இருக்கும் அப்புறம் வந்து போடுறதுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் பளீஸருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டிஃபா ந்காது
ஆமா ஆமா இது இது நீங்க எடுத்துக்கோங்க டிஷூ சில்க் சாரி எடுத்துிருங்க எடுத்துட்டு நீங்க நீங்க நீங்க போட்டோ அனுப்பு போட்டோ நீங்க கிளாந்து கொடுத்துங்க ந கால் ப பண்ணுங்க நானே கிளாத் வந்து வாங்கிட்டு அந்த ஏனன்ன நான் பீட் பண்ற மாதிரினா ந சொ நான் ஒரு பிரைஸ் உங்களுக்கு இதுதாக்க பிர பிக பண்ண கிள பண்ண தெரியாது என்ட எனக்கு தெரிஞ்ச ஆ தான் கொடுக்க போறேன் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அத ப பிரரைஸ்ான் கா பட் எனக்கு சொல்லும் போோது கம்மி பண்ணுவங்க நான் உங்களுக்கு அடி பண்ணி தந்துடுறேன் சரிங்களாக்கா
ஓகேடா ஓகே ஓகே கண்டிப்பாடா நான் அப்ப நீ சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி போயிட்டு கலெக பாக்குறேன் பாாரத்துட்டு எனக்கு எது சூட்டோ எடுத்துட்டு நான் உனக்கு நீ என் போட்டோ சென்ட் பண்ணன் நானா அங்க போயிட்டு ஏதாவது நான் கால் பண்ணி உனக்கு காமிக்கிறேன் ஓகேவா காமிச்சிட்டு எதுன்னு பாலாம் பாார்த்தட்டு அதே மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கும் ஒரு ஆள் பாாரத்துு குடுத்துடலாம் கொடுத்துட்டு இந்த மாரி இதும் பண்ணி விக்கலாம் சரியா
ஆஹ் சரிங்க்கா சரிக்கா
ஓகேடா சேரிடா நான் அப்பறம் கால் பண்றப்போ இத பத்தி அப்பறம் பேசுறேன்டா ஓகே டா சேரிடா